மன அழுத்தம்ன்றது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்குமே இருக்கு அந் சின்ன கொழந்தைங்கள்ல இருந்து கூட மன அழுத்தம் இருக்கு ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அ என்னுடைய் ச் என்னுடைய பிள்ளைங்கல்லாம் சொன்ன ஆ எனக்கு ஒரு மாரி கோபமா வருது எனக்கு ஒரு மா மாதிரி இருக்கு ஆ சொல்லுவாங்க அப்பதான் நான் நைப்பேன் ஏன் அப்டி வருது அவங்களபாத் தா அவுங்களுக்கு அந்த இப்ப இருக்கிற கைபேசி வச்சுட்டு அவுங்க காணொலி பாரத்துக்கிட்டே இருக்காங்க அத தொடர்ச்சியா பாத் கத்துக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா அவுங்களுக்கு ஒரு மாரி மன அழுத்த மாரி ஆய்டுது இப்ப அவுங்களுக்கு உண்டாகற மன அழுத்தம் அப்டி என்ன ஆயிடுதுன்னா பெற்றோர்களுக்கு உண்டாயிடுது அ ஏன்னா பெற்றோர்களும் என்னன்னா கைபேசி வந்து உபயோகப்படுத்ததான் செய்றாங்க ஆனா ஒரு கட்டத்துல வந்து வேல வீட்ல இருக்கும் அப்டின் சொல்லிட்டு அப்டி இப்டின்னு நம்ம வச்சிடுவோம் ஆனா அந்த குழந்தைங்க வந்து அவங்கள வேல பாக்க மாட்டாங்க இல்லையா அவுங்க என்ன பண்றாங்கன்னா உட்காந்துட்டு அ நம்ம இதே நோன் அ நம்ம கைபேசியே வந்து வச்சுட்டே இருப்போம் சொல்லிட்டும் அவுங்க அந்த கைபேசியே வச்சுக்கிட்டே இருக்கேயில அவுங்களுக்கு இன்னும் கோபமும் அந்த பொறுமை இல்லாம இருக்கறது ஆய்டுச்சு ஆ அப்ப என்ன ஆய்டுதுன்னா மன அழுத்தம் இந்த வயசுலேயே வந்து வர்றத நான் பாத்திருக்கேன் அ சின்ன வயசுலேயே வந்துவ சர்க்கரைக் வியாதி அப்பறம் அந்த உடல் பருமன் அ வின்னர் அதிகரிச்சிட்டே போகுது இது வந்து என்ன ஆகுது ந மன அழுத்தம்ன்றது வந்து எதுக்குன்னா உ அ முக்கிய காரணமே எனக்கு தெரிஞ்சி இந்த தொலைப்பேசியா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கைபேசிங்கற ஒண்ணு வந்து எல்லாருக்கும் வந்து அந்த இத தான் குடுக்குது ம் அதாவது ம் இந்த மன சோர்வா இருக்கட்டும் மத்த விஷயங்கள மன அழுத்தம் எல்லாமே வந்து அது குடுக் குது இன்னும் பக்கம் வந்து சின்ன கொழந்தைங்க வந்து என்ன பண் றாங்கன்னா இப்பே நறையா பேர் வந்து அந்த மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாகறாங்க தான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப நறைய இடங்கள்ல வந்து இந்த இது போன் பாக்குறதெல்லாம் வந்து அதிகமாயிருக்கு அந்த அதிகமாகறதுனாலே வந்து ஆ என்ன ஆகு என மன அழுத்தமு ஏற்படுது அது சின்னவங்களுக்குன்னு கெடையாது பெரியவங்களுக்கு சரிதா பெரியவங்களுக்கு எப்டி இருக்குன்னா இத பார்த்து நீங்க சொல்ற மாதிரி கொழந்தைங்கக்கு இருக்கு அதுக் அடுத்து அதனால வந்து இப்ப பெற்றோர்களுக்கு வருதுதா இது வந்து சின்ன யா அதாவது யாரு கொழந்தையில இருந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு இரண்டு வயசு கொழந்த கூட என்ன எப்டின்னா அது அத பாத்து பாத்து என்ன ஆகுதுன்னா உடம்பு அதுக்கு பாதிப்புகள் உண்டாகுது இன்னொரு கட் டத்துல வந்து அ எல்லாமே நடக்குது அந்த கொழந்தைகளுக்கு மன சோர்வுல இருந்து எல்லாமே விஷய தா இன்னு ஒரு பக்கம் பாத்தங்னா பெரியவங்களுக்கு முக்கியமா இப்போ வேல பாத்துட்டே இருக்காங்கன்னா அவுங்க வேல பாகுற அவங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் இது எல்லாத்தையு விட ரொம்ப யாருக்குன்னா அவுங்களுக்கு தா அ அவுங்களுக்குதா பாத்தோனா நறைய வேல செஞ்சதா வருதுன்னு பாத்த சும்மா இருந்தாலு சும்மா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா மத்தத்த பத்தி யோசிச்சு யோசிச்சு என்ன ஆகுதுன்னா மன அழுத்தம் வந்து ஏற்பட்டுறதுக்கு எல்லாத்துக்கு காரணோ என்னன்னா ம் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேசிக்கிறது இல்ல அது நேரம் வந்து நம்ம வந்து பொழுதுபோக்குக்கோ எதுக்கோ செலவழிக்கிறது இல்லாம நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா எதையோ ஒண்ணு சிந்துசிச்சுக்கிட்டே இருக்கு அதா சும்மா இருந்தா நம்மள ஏதாவது யோசிக்க தோணு இல்லையா அந்த மாதிரி நம்ம மனசு போட்டு நம்மள எதையாவது யோசி யோசி அப்டின்னு பண்ண ஒன்னு வேல பண்ணு இல்லன்னா யோசி அ அதிகமா தூக்கம் இல்லாத போது இதனாலே நெறைய பிரச்சனைகள் தா வருது இந்த மன சோ மன அழுத்தம் வந்தாலே
ஆமா நீங்க சொல்றது செரிதா ஏன்னா நா நானு நல்லா பாத்திருக் அந்த நமக்கு வந்து அந்த பேசுறதுக்கோ நேரம் வந்து ஒதுக்குறதுக்கோ ஆள் இல்லாம இருக்கும் போது நம்மளுடைய மனநிலை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட மோசமான இதுக்கு போயிடுது மன அழுத்தம் அது மூலமா வந்துருது நீங்க சொன்னது மாதிரி மு அ இந்த தாத்தா பாட்டிகள் எல்லா எப்டி வந்து ஒரு மனநிலைக்கு வராங்க அதாவது அவுங்க கூட சொல்லுவாங்கல்ல பேசவே மாட்டாங்க யாருமே ஒரு தனிமையை வந்து உணர்ந்துட்டே இருப்பாங்க அது வந்து இப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அத அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ம் ஒருத்தர் இருந்தாலுமே அவுங்க கூட பேச முடியாது அதாவது பணிச்சுமை இதுக்கு காரணம் என்னன்னா பொருளாதாரம் இத நம்ம எடுத்து சொன்னோனா அடுத்தடுத்து வந்து சொல்லிக்கிட்டே போகலா ஆ நேரம் ஒதுக்க முடியாதுக் காரணம் பனிச்சுமை பனி சுமை அதிகமானதுக்கு காரணோ பொருளாதாரம் வந்து இப்டி வந்து அடுத்தடுத்து நமக்கு பின்னாடி வரனால நமக்கு அந்தது மன அழுத்தத்துல தா கொண்டு போய் விடுது அப்ப இத வந்து எப்டின்னா நம்ம ஒண்ணு அ சமநிலையோட இருக்கணு சில பேர்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மாத காலத்துக்குனா அந்த ஒரு மாத காலங்கள்ல நம்ம வே ஆ வேல பாத்தாச்சு செரி இந்த ஒரு வார காலத்துல வந்து ஓரளவு நம்ம ஓய்வு எடுத்துக்கணு அப்டின்னுலா பண்ணுவாங்க ஆனா அந்த ஓய்வெடுக்கவு முடியாத சில பணிகள்லா சில பேருக்கு வந்து அந்த மாரி சூழல் இருக்கு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அதாது அந்த ஓய்வுன்றதே எடுக்க முடியாது ஏன்னா அந்த மாரி ஒரு வேலை வாய்ப்புல அவுங்க இருக்கலா அந்த மாரி ஒரு சூழல்ல இருக்கலா அப்டிங்கபோது அவங்களால வந்து அ அதுல இருந்து வெளி வர்றதுக்கு வந்து முடியாது அப்டிங்க போது தா மன அவுங்களுக்கு வா அந்த ஒரு மனநிலை வந்து இதாயிட்டு அ மன அழுத்தமா ஆயிடுது அப்ப அவுங்க வந்து என்ன பண்ணணுனா ஒரு சில காலகட்டங்கள்ல வந்து நம்ம நமக்கு நாமே வந்து ஓய்வு எடு க்கணு ஆ அந்த லீவு விடுமுறை சொல்லுவாங்க இல்லையா அத வந்து சேத்து வத்து நம்ம இந்த மாரி பிரிச்சு இந்த நாட்கள்ல நம்ம அ ஓய்வெடுக்கணு ஒரு காலத்துல நம்ம வந்து வெளிய போகணு அப்டின்னு சொல்லி நம்ம அத பிரிச்சு வந்து பண்ணிட்டாங்கன்னா ஓரளவு அதுல இருந்து விடுபடலானு நனைக்கிற ஏன்னா அ இப்ப இருக்கற காலகட்டங்கள்ல எல்லாருக் குமே வந்து மன அழுத்தம்ன்றது வந்து ஒரு வியாதி மாரி இதா ஆயிடுச்சு எப்டி எல்லாருக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி அந்த வியாதி இந்த வியாதின்னு சொல்றாங்களோ அது மாரி இப்ப மன அழுத்தம்ன்றது ஒரு வியாதி மாரி ஆயிருச்சு இந்த மன அழுத்தம் ஆன பின்னாடி என்னன்ன கொண்டு போய் விடுதுனா அ அந்த நறையா அ மருத்துவர்கள்லா சொல்றாங்க நர் அ நறையா உணவு உட்கொள்வோமா அந்த மன அழுத்தத்தின் போது நறையா உணவு நம்மளேயே அறி அறியாம சாப்டுவோ அப்டி நம்மளுக்கே தெரியாமயே அந்த உடல் பருமன் ஆகு அந்த உடவ உடல் பருமனாயிரிச்சேன்னு ஒரு பக்கோ கவலப்பட் மான அழுத்தமா இதெல்லா வந்து எனக்கே வந்து நிகழ்ந்துருக்கு அது பாக்கையில அ என்னதா நம்ம செய்யறது அப்டின்ற ஒரு சில சூழல் வந்து ஏற்படு இல்லையா உங்களுக்கு அந்த மாரி தோணிருக்கா
ஆ நிச்சயமா தோணிருக்கு எனா நம்ம தனிமைல இருக் கும்போது நமக்கு நம்ம செலவிட்றது வந்து தவிர்த்துட்டு இந்த வேலைகள்ல நம்மள வந்து போடும் போது ஆ அதிகப்படியான நம்மளுக்கு அந்த மன அழுத்தம்ங்கறது வருது நா நறையா எடத்துல கவனிச்சிருக்க அ நம்ம எப்பல்லா அந்த மன அழுத்தோ வருது அப்டின்னு வந்து பாத்தா நம்மள தெ நம்மளுக்கு தெரியாது அது மன அழுத்தம் தா நம்மளுக்கே ஒரு சில பேருக்கு தெரியாது இன்னமு இருக்காங்க ஆ என்னமோ யோசிக்கிட்டே இருக்க மாரி இருக்கு உங்கள க மொகத்துல வந்து பாத்தாலே தெரியு ஏதோ வந்து அது பொலிவு இழந்த மாதிரினு ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லையா இது சோர்வு முகத்துலயே வந்து தெரிது எதோ அந்த முகமே சில நறைய விஷயங்கள வந்து நம்மளுக்கு காட்டு ஓ இந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு அப்டின்னு ஏனா மன சோர்வு மன அழுத்தம் அத மன அழுத்தம் முக்கியமானது என்னனா இது நம்மளுக்கு நம்ம செலவிடல நம்மள சுத்தி நம்மளுக்கு யாரு செலவிடல அப்படிப்பட்ட காரணங்களால வர்றது தா அந்த மனஅழுத்தம்ங்கறது அப்போ நம்மோ நம்மள நம்மளே வந்து நம்ம ரொம்ப அந்த பிஸினு பிஸியா வச்சுக்கிட்டா என்னா ஆகுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அந்த வேலையிலே போகு போகும்போது என்ன ஆகுன்னா ஓவரா அந்த வேலையிலேயே இருக்கும் போது என்ன ஆகுன்னா அது ஒரு மன அழுத்தோ ஏன்னா நம்ம வேலையே நெறைய பண்றோ அப்டிங்கும் போது ஒடம்பு என்ன ஆகுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கு தா நம்மளுடைய ஒடம்புங்கிறது வந்து வேல செய் செய்யு அதுக்கு மேல வந்து பாத்தோனா அந்த வேல வந்து செய்யாது அதனால அப்ப என்ன பண்ணனுனா நம்ம அந்த வேலையிலையு பாதி இதுலுயு பாதி குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கணு இந்த வயசானவுங்களுக்குல்லா வர்றது வந்து வயசான கட்டத்துக்கு மேல அவுங்க எல்லாத்தையு பாத்துட்டு உக்காந்துட்டு அவங்களுக்கு யாரு இல்லன்ற மாதிரி இருந்துதுதா இப்பல்லா மனசோர்வா மன அழுத்தம் இருந்திருக்கு ஆனா இப்ப வந்து அப்டி கெடையாது இப்ப யாருக்கா இருந்தாலு வருது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு போ ஃபோன எடு த்துக்குறாங்க ஒரு தனிமைல போறாங்க எப்ப பாத்தாலு வந்து இந்த மூணு மணி வரைக்கும்னா நா இந்த போன் நோன்றத பாத்திருக்கே ஏ நானே கூட ஒரு சில நேரத்துல வந்து எனக்கு சும்மா புடிக்கலனா பேசுறது கெடையாது அத எடுத்து நம்ம ஃபோன எடுத்து நம்ம பாக்குறதுதா அதிகமா இருக்கு பேசுறது பேசிட்டா நானு நல்லா நான் அத கவனச்சிருக்கே நம்ம எப்ப பேசுறோமோ நம்ம மனசு அந்த நேர வந்து என்னாகுதுனா ஃப்ரீ ஆகுது வாய்வி ட்டு அப்ப நாலு வார்த்த நம்ம யார்ட்டயா பேசணு போல எதோ ஒன்னு நீங்க பேச மோது அவங்க பேச மோது அந்த மன அழுத்தம் எங்க போகுது அந்த நேர தெரில அதுக்கப்பறோ வந்துருது நம்மளுடைய தனிமை நம்மள மன அழுத்தத்த இது தள்ளுது போல
ஆமா நீங்க சொல்ற மாரி நாலா வந்து அந்த அ தனிமையா இருக்கைல அந்த அந்த ஃபோன எடுக்கல அதுல நெறய ஒரு ஆர்வத்து தூன்ற விஷயங்களா நமக்கு வந்து நம்ம கூட இருந்து ஒருத்தவங்க வந்து நம்மள சந்தோஷ படுத்தாத அது வந்து இது வந்து அது சமநிலைப்படுத்த னால நமக்கு அந்த எண்ண வந்து தோண மாட்டீங்குது கைல இறிக்கில ஆனா நீங்க சொன்னது போல அந்த ந கைபேசிய தூக்கி அந்த பக்க வச்சுட்டு அடுத்த நிமிட பாத்தீங்கன்னா நமக்கு மனநிலை எப்டி ஆயிருதுன்னா திரும்பு பழையபடியே அந்த மன அழுத்த அத அதே மாரி நீங்க சொன்னது போல ஒரு பணி நம்ம செய்ய உக்காந்தோனா அதே பணிய திரும்ப திரும்ப செஞ்சுட் வேலையும் நமக்கு மன அழுத்தம் வந்துடுது ஏன்னா நம்மள நாமே அந்த இடத்துல எழந்துருவோ ஆ நமக்கே தெரிஞ்சுக்காது அதனால நெறய வந்து நமக்கு வந்து மனநிலை வந்து மன அழுத்தம் வர்றதுக்கு காரணமே வந்து நீங்க சொன்னது மாரி அ தனிமையா பேச யாரும் இல்லாம அந்த மாரி இருக்கு போது பேக் அந்நேரம் வந்து வேற வேற எண்ணங்கள் நமக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நடந்துட்டு இருக்க எல்லாமே போட்டு நம்ம மூளைக்குள்ள போட்டு நம்ம இது பண்ணுவோ அப்பதா வந்து அந்த மன அழுத்தம்ன்றது வந்து அளவுக்கு மீறி வந்து நம்மள விட்டு வெளிய தாண்டி வரு அதுக்கே இப்ப நெறய வந்து அ ம மருத் துவர்கள் வந்து அ என்ன சொல்றது ஹாஸ்பிட்டல்ன்பாங்க அ இந்த இதுக்கு வாங்க இந்த மன அழுத்தத்துக்குன்னு தீர்வு இருக்கு அப்புட்லா சொல்லு போதா ஆச்சரியமா இருக்கு நம்ம எந்த ஒரு சூழலுக்கு வந்து கடைசில வந்து அப்படின்ற மாணிக்கு வந்து ஆய்டுச்சு
ஆமா கண்டிப்பா ஒரு சொல்னே நம்மளுக்கு என்ன ஆய்ருனா நம்மளே வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு வந்துட்ட மாதிரிதா எனக்கு தோணு ஏன்னா அது சில பேருக்கு தெரிய வந்துருல்லயா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு நா என்னல்லா பண்ணுவன்னா நம்மள நம்ம மாத்திக்கணுன் தான எதிர்பாப்போ எனக்கு புடிச்ச வேல எதுவோ அத அவ செய்ய போய்டுவே நானு அப்ப செய்ய போய்ட்டா நா அதுல இருந்து கொஞ்சோ வெளில வர்ற மாதிரி இருக்கு நெனைச்சே ட்டு நானே என்ன பண்ணுவேனா சில பேர் இதுக்கு க்கு முன்னெடுக்காதது தா சில நெறய அந்த ஒடம்புல வர அவங்க எதையோ ஒன்ன சிந்திச்சுட்டு நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுனா எப்டி இரு அடுத்தவங்கல்லா வந்து ஒரு அந்த கொரோனா வந்ததுக்கு அப்பற சொல்லுவாங்க இருந்தாங்க இல்லயா வீட்டுக்குள்ளயே அதே மாதிரி இருந்து எனக்கு அது முன்னாடியில இருந்தே பழக்கம் இருக்குறதுனால ஆ அப்ப எப்டி இருக்குனா எனக்கு அது புதுசா தெரியல என்னட இவங்க மன அழுத்தம் மன அழுத்தன்றாங்களே நம்ம அதுக்குள்ள வந்து ரொம்ப வருஷமாச்சே அப்பிடிங்கிற மாதிரி அந்த தனிமையில இருக்கும் போதுதா நம்மளுக்கு அந்த மன அழுத்தங்கிறது தெரியுது ஆ அது எல்லாரு கொரோனா வந்ததுக்கு அதுக்கப்புற வந்து வீட்லயே இருக்க ஆரமிச்சாங்க அந்த நாலு செவுத்துக்குள்ளயே என்னடா பண்றதுன் தெரியாம இந்த நா நெறைய பாத்த அந்த அரிசிய எதையு ஒன்னா சேத்துட்டு ஏதோ பருப்பு ஏதோ அத ஒக்காந்து பிரிச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தா வேலை இல்லாததுனால வ இல்லனா இத பண்ண சொல்லுது அப்ப பண்ண சொல்லுதுனா மூள வந்து அந்த அளவுக்கு அவங்க யோசிக் ச்சு என்னடா பண்ணலானு ஒன்னு பண்ண முடியாம புரியாம அத பண்ணிருக்காங்க போல அப்ப அதனாலதா வந்த இதே மன அழுத்தம்ங்கிறது போல அப்ப இதுலெல்லா மீண்டு வரணுனா நமக்கு புடிச்சமான ஒண்ணுல நம்ம போகணு அப்ப போனா தா வந்து என்ன போனா நம்மள வந்து அ அந்த மன அழுத்தத்துலந்து வெளில கொண்டு வர முடியு நெனைக்கிறே
ஆ உண்மதா அந்த மன அழுத்தம்ன்றது வந்து அ பெரியவங்களுக்கு மட்டு இல்லாம அந்த சின்னவுங்களுக்கு இருக்கு அ அதே மாதிரி இந்த தனிமையை போகு அ தனிமையே நமக்கு வந்து மன அழுத்தத்த உண்டாக்குது அ அப்டின்னு நெறைய வந்து நீங்க சொன்னீங்க அ அந்த மன அழுத் னால என்னென்ன பிரச்சனைகள் வியாதிகள் வருது அப்டின்றது நம்மளு பாத்துட்டு தா இருக்கோ இதுக்கான தீர்வு வந்து அ நம்மகிட்ட தா இருக்கு அப்டின்றதையும் வந்து நெறைய வந்து சொல் சொன்னீங்க உங்க கூட பேசுனதுக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு தருணத்தில் பேசலாம் நன்றிங்க
நன்றி